ஓ போன் பண்ணா எடுக்க மாட்டியா ஜி எப்ப எடுக்கறப்ப கட்டாற நேரத்துல
டேய் நா தான் பிரேம் போன் பண்ட்டுவரேன் நானு அதுக்குள்ள நீ போன் பண் டுக்குற எப்டி தான எத்தனா இல்லையாப்ப பூறா ரிங்கா இல்லனா கூட நீ அந்த மாரி எத்தியா கால்ல கூட கால்ல கூட வச்சுட்டேன் வேலை எனுக்கு
நேரத்துக்க பிரேம பண்டார
ஆ வே உள்ளதுல்லாம் பேசலாமானு கேட்டாங்க அதெல்லாம் பேசலாம்ட பேசலாம்டின்னு நான் இப்ப லோகாண்ட கொடுகறேன் முரலியாண்ட கொடுறேன் இவள எல்லாம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பேசு
நாம்ம சொன்னா இருக்கு பேசிட்டு பேய்டுவானுங்க
அதெல்லாம் பேச மாட்டாங்க நான் சொல்லிதான் குடுப்ப
சேர் பேசலா நெனச்சுகோ அவ்ள்தா நம்ப
ஆ எனுக்கு வந்து ரொம்ப ஆ பேமெண்ட் வந்துருன்னு நெனக்கிறேன் கன்ஃபாமு
யார் யார்
என என் அக்கௌண்ட்ல அதிகம் காம்சிச்சு அக்கௌண்ட் போட்ற மாரி
எனக்கூட தான் காம்ச்சிசு அதனால தான் காலிலே ஒனக்கு பண்ணே காலில காம்சிச்சு பிரேம்ஜி பண்ணா
நீ உன்னாள் தானே எனக்கு போயிச்சு பாதி துட்டு ஆனா அனப்பளை நீ அச்சிருவம்னு பேரரசு சத்தியமா
என்னோட உங்கள்க்கு தாண்டா என்னோட உங்கள்க்கு தாண்டா அதிகமா வரும்
அதுவந்து பார்த்தா தெரியப்போது உன்னால்தான் போய்ச்சு ஆ
இப்பயே போட்டு லாகிங் பண்ணிலாமாங்கற
இப்ப வானான்டா நைட் முச்சிலாம் நன்றறேன் முப்பது கால நைட் முச்சலாம் நான்றேன் இன்னிக்கி முச்சிட்டு ஒரே மூட்டமா நைட்டே முச்சட்ணு நைட்டே முச்சுட்டு அக்கௌன்ட் ஜாய்ன் பண்ட்டா நாளைக்கு வந்துடு நெனக்கிறே
டேய் முப்பது எப்புரா முடிப டே சூரி
முப்பது முடியு கூட இருபதுனா முச்சிடலண்டா இப்போ எத்தனாவது நீ வர
நீ எத்தனாது வர
நா ஏழு முஷ்ட்டே ஏழு முச்சிக்கிறே கரக்ட்டா
நா ஒம்பதாவது
நீ அதா சொல்றேண்ணே நீ எனக் கட் பண்ணி விட்டுட நீ காளுங்களா பாவி உன்னால தான்டா வந்தது எனக்கு வேலை
தோ பாரு கரக்டா பதினஞ்சு பேசா ஆள் தா
பதினஞ்சா
ஆமா அதுக்கு மேல
ஆ சேரி பதினஞ்சுமுச்சிலா அப்ப
பதினஞ்சு முச்சிலா பதினஞ்சு முஷ்டா எவ்ள வரு
பாத்துக்கலா அங்க நீ அதிகமா வந்து விட்டு க்ரீன்சாட் அனுப் சொல்லே அம்சனா நா
ஆவ்ள்தா
கேட்டா அவன பன்னுபாங்க கணக் கணக்காம்மிக்கனு எனக்கு தெரிஞ்சு எங்க ஆளுங்களுக்கு
ஆ
அதா சொன்னா சேர் ஆனப்பட்னா ஆ முஷ்டு என்னக்கதன்னு பாத்துட்டு இருந்தே
நம்ளுக்கு வருதுப்பா
சேரி சேரி பேசுறே பேசுறேண்ணா
ஆ
அதா சேரிப்போன் பன்னா எடுக்கல நீ ஃபஸ்ட் நல்ல முற ஏன்யார் யாருன்னு பன்ளானு பாத்தே என யார் யாரன்ட பேசதுக்கு ஒரு மாரியாக்குதுன்ட்டு கம்முன்னு விட்டே
அந் பொண்ணு வந்து பண்டல
அ நா பண்ணே போடா
தல
நம்ம முச்சுட்டுக்கணும்டா நம்ம பாகாதே அதுன்னா வந்துட்டீங்க ஒரு ஆயிரம்ண்ணா
அவன் அக்கா மெசேஜ் பன்னுச்சுப்பா
ஆ
ஆ கேட்டே இது போல ஏ பேச கூடாதுன்னு கேட்டே
ம்
கூடாது பேசக்கூடாதுனா பேசக்கூடாதுன்ச்சு
ஆ
எப்டி தெரியு உன்னச் சேரி எப்படி தெரியு அந்த பொண்ணுக்கு எப்டி தெரியு
ம்
மேம் ரெம்ப
ம்
அத அதோட ஆஞ்சு மேசேஜ்
ஆள்தானே
நானு மூணு சொட்டு விட்டன
ம்
அதோட இது போண எப்பயோ நா நேத்த பண்ண மெசேஜ் இன்னைக்கி பா்த்திருந்த நா மெசேஜ் பண்ணிட்டு போறே கரெக்டா இருக்கனும் பார்த்து வச்சிக்கோ இந்த மெசேஜ
ஆ
அதான் அது திங்கள்கிழபோய் பண்ணா மெசேஜ் யாருனே அந்த பொண்ணுக்கன் ஸ்ரீஏ
ம்
அதிகே பண்ணேன் அப்புறம் பார்த்தது நான்ண்டா எதுங் கேக்ல பேசுவான் பேச மாட்டேன்னு கேட்ட மாரி மாட்டிச்சு அவன சத்தியமாடா
உண்மயாவா
ஆமா பாய் கதுரக்க ஏட்ட பேசும் பேச வேண்டிய அட அது போலாம் ஏ சொல்லிது வந்துருத அதெல்லாம் பா பாட்டா அவந்த நம்ப நம்பிக்க தானே
இத மேர் தான் நீ நம்பினு இருக்கனும்போல்தே அதுக்கு ஒரேதா சிம்பிளா பேசமாட்டது அது
இல்ல தல எத்தனையோவாட்டி இத மாரி நடந்துருக்கு
எ
இவளோதான் பேசற எங்க பேச வேண்டிதா பேச பேசாத அப்றம் பேசுற அதான் நா மசேஜ் பண்ணன் த்ரீ பீஸ் சார் மட்டும் சொல்ட்டு போனேன்
ம்
அது ஒன்னும் பாக்கல மெசேஜ்ஜ
ஆ
டென்சன் ஆகி ஏன்ச்சி வந்தனே
என்னாடப்பா இப்டி சொல்லிச்சி சிம்பிளா
பின்ன நான் பண்ணது கொஞ்ச நெஞ்சமாவாடா நா பண்ணேன்
போய்ட்டுருக்கோ ஏ வீட்டுக்கு போரா என்ன நீ வீட்டுப்புரா அப்ப லோக் கத்துறான்
யாரு
வந்தனாதா வச்சிக்கோ காக் கே கே சொல்றா ஆ
என்னதே இந்த மாரி லவ் ஃபெய்லியர்டா ஃபோன குட்றா அதாண்ட
அவன் ஏதனா பேச்தோனா உனக்கு ஒண்ணு இல்லையா
யப்பா இது போலா பேசாதங்கற இன்னிக்கி போடுறன்டா லைன்ல அப்புறம் நான் நீ பண்ணும் போது நான் என்னாவேன்னாலும் பேசுவ சொல்ட்டேன்
நான் நீ தானே கொறசொல்ற
ஆ நீதான சொன்ன லோக் கிட்டலா சாப்டன்ட்டு
அதான்டா நான் நான் சொல்ட்டு கூடுறன் அப்ப கூட பேசலனா நான் என்ன பண்ண முடியும்
வேனா உடு அப்பறம் என்ன பண்ணுவ
நைட்டு முச்சலாம்ன்ரேன் நானு ஒன்பது ஒன்பது மணிக்கு மேலவா உக்காரு ஒன்பது மணி வந்து ஒன்பது மணிக்கு மேல வாங்க வா நீ பஸ்ட்டே நீ அஞ்சி ரெடி பண்ணிற
ஆ சேர் தொடர்ந்து நான் அஞ்சு பண்றேன் நீ அப்பறம் நீ அஞ்சு பண்ணு
அதுக்கப்புறம் நான் பண்ணுவேனே ஏ வேனா வுட்றான்ட்டு நடி என்னத்த கொத்த நாளைக்கு பன்னெட்டு பொறுத்துக்கானியா ஏ நீ புழுகா நீ அதுமாரிதான் பண்ணுவ எனக்கு தெரியு
கன்ஃபார்ம் அந்மாரி தான் நீ பண்ணுவ நான் ஃபஸ்ட் பண்ணிற இன்னிக்கி
வானா வான்டா
ஏய் உண்மேடா டேய் நான் பேசுவண்டா பேசுவண்டா பேசுவேன்
மூனு பஸ்ட்டு நீ மூனு பண்னு நான் மூணு பன்றேன்
சேரி ஓகே அந்த மாரி பண்ணாதா நம்மளுக்கு கொஞ்சோ இதுவா இருக்கு டேய் நா பேசுறேன்டா இப்போ ஒன்னே ஒன்னு குர்றா சத்தியமாவா போதுமா ஒன்ற அவர் பேசுனா ஃபுல்லா பேசுவ இது பத்து நிமிஷ பேஸ்டி கட் பண்ணுனா மறுபடியு பத்து நிமிஷ பேசிட்டு கட் பண்னணு என்னா பேசுவ அவளன்ட செல்லே நீ இனிமேல்லே பேசியிந்தா அல்லா ஆவனுங்க ஏ ஐ டி நம்பர் தூக்கிட்டே அனுபுச்சுவுட்டுருவானுக ஒரே முட்டமா இந்த பேர வச்சுந்த முத்துத பேர ஃபோன் பண்ணிக்கிறா ஏன்னே தெரியாது வந்து தூக்கிடுவாங்கோ
ம் தள்ளணும்மா அப்பர எல்லா கஷ்டப்பட்டது வீணா போயிடு
ஆ அப்பறோ ஒரே நாள்ல பாத்துக அவர் பண்றது ஐடியா என்னடா மூஞ்சிச்சா இல்ல மேச்சா
எங்க தோக வெச்சிடீங்களாந்தா
பாத் தோத்து டிங்கலா
தோத்துட்டோ அந்த பையதான்டா அந்த ஓப்சாப்த்தர பைய
ஆ
அச்சன்னா சூர்யா பையே அடிக்கிறான்டா அவன்தா அச்சா ஒரு மூனு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சுருவான்தா அஞ்ச்சு நாப்பது வந்ச்சி நாப்பத்தி மூணு அடிகறோ
ஆ
அ கு ஆறு பாலுக்கு பத்து ரன் அடிக்கனு குத்துருவா
ஆறு பாலு பத்துரனு அடிக்க யாரு அஸ்ரியாவ அஷ்ட்டா
ஆஹ ஹன் சூர்யா அவனுங்க அவ பாத்துப்பா
அ
அவனுகள இப்ப போட்டுருப்பாங்கோ ஓம்சம்ஸ் ஓம்சம்சர் தானே அவே
ஆ நீயே குத்துட்டே என்ன பத்துரன்னு நிப்பாட் தெரியாதா உனக்கே
வழ்க்கம்போல இங்க நிப்பாட்டி இருந்தாண்டி ரெண்டு பாலுக்கு அஞ்சு ரன்னு அடின்ரா சிக்ஸ் குடுத்துருவேண்டா
அடபாவி உன்னலா என்னடாப்பன் உங்கள எல்லா டீம்ல வெச்சிகறதே ஒரு சாப கேட்றா சத்தியமா
ஏய் அவஇவள சூரி அவனை வச்சிருவண்டா
கேக்குதா உனக்கு
ஏ எனக்கென்ன
டேய் ஃப்லேகா நீ வாயமூடிட்டு நீ இழுத்து பாரு நா இது பண்னிடுவே நாஇஸ்ட் ஐடியா ஓஹோ அப்டியாய் இன்ஸ்டா ஐ டி பிளாக் பண்ணிடுவே டேய் எனக்கு ஒரு லோனு ஒரு லட்ச ரூபாய் எடுக்க சொல்றானுங்கடா எதுக்குதானே தெரியல ஒரு லட்ச ரூபா லோன் எடுத்துகின்றானு ஃபுல்லா ப இவ வேற லோகு போடறத எடுத்துட்டு போன்ன வச்சிட்டு போய்லான்றா பேங்கெல்லா எல்லா அடப்பிண்ட்டு
அது எப்படி பாறு எப்டி நால கண்டுபிடிப்பானு உன்ன
ம்ஹூம்
தல அதெல்லா நீ ம சத் செய்ய முடியாது தல அதுக்குல்லலா டேய் டேய் வர்ர நா இப்ப என்ன ண்ணே சும்மா ஒண்ணும் அப்பெஞ்சுமேல உக்காந்து எதேதோ ஆயிட்டாணுங்க இப்போ அவரு வாங்கிட்டு வாட்ஸ் அப்ல வராரு
இவ்ளோ கேவளமாடா போயி தோப்பீங்க சின்ன பசங்க டீம்லயே சின்ன பசங்க டீம் லயா தோப்பீங்க உங்கண்ண வந்தானா
ஆ எங் அண்ணகார எனக்கு முன்னாடி ஓவர் குடுத்தாரு ஒரு பதினஞ்சு ரன்னு நாங்க ரெண்டு பேர்தா தோக்கடிச்சோ
அடப்பாவிங்களா விளாட தெரியாத ரெண்டு பேர் போயிட்டீங்களா
ஆமா நாலு நாலு முள்ளது மேடு ரிவஞ்ச் யார
விஷ்வாண்ணா
ஃபோன் பண்ணாரு என்னாடா தோத்துடீங்களாடான்னாரு
அ
ஆமா ண்ணான்னே ஆறு பாலுக்கு பத்து ரன் போட்ல ண்ணான்னே
அ
அப்டியே சோகமா பேஸ்ன என்னாத்துக்குடா ண்ணோ யார் ணா இது அடிச்ச உடு பாத்துக்கலா
அ
இத்தா உன்னாலயே முடியாது மேட அ ஆ
அதே ப்பா இருவத்தி ஓர் வயசுக்குள்ளயா
அ அதே இருவத்தொரு வயசுக்குள்ள மூலாவது மேடு
அவ அவங்கல்லா யாரு அவங்கல்லா எத்தினி வயசு அதிகமா இரவத்தி அஞ்சு மேலயா
யார
தேவா அண்ணாக்கு
அட அடப்பாவி அவரு இருக்கும்டா பாவி முப்பத்தி எட்டு முப்பத்தி நாலு இக்கும்
சேனாயா
அ விக்ரம் அண்ணனுக்கு முப்பது இருக்கும்
அடப்பாவி
அ
ம் அப்ப நீ யார் யார்தா ஆடுவீங்க
நானு சூர்யா விசாலு ஹரிஸ்சு எங் அண்ணே
க அஞ்சு
ஆங் அவங்கெல்லா சின்ன பசங்க எத்தனி பேரா பதினோரு பேரு இருக்க மாட்டாங்க ஒம்போது பேர் தா இருப்பாங்க
எத்தினி பேரு
ஒம்போது பேர்
ஒம்போது பேரா
சும்மா ஒம்போது பத்து அவ்ளோ தா ரெண்டாவது மேட்சுன்னா பதினொரு பேர் இருக்கறாங்க
அ ஃப்ரீயா என்றியா
மூணாவது மேட்ல
மூணாவது மேட்ல ஃப்ரீதா
என்னாடா சொல்ர
ஏன்னா இங்க அவங்க ட்ரிபில்ஸ்டா புது கும்டிபுடி பசங்க ஃப்ரீ என்றிங்க நா நா எங்க ஊர் பக்கத்து பசங்கனால நாங்க நாளைக்கி வந்து எங்க ஊரம் பக்கத்துல பசங்க செட்டிக்கு போமா இப்ப அவங்க ஃப்ரீ என்ட்றி குடுத்தல்ல அவனுங்கதா கட்றானுங்க
ம்
அவங்க என்னமோ காலி
ஓ
அவனுங்க ரெண்டே பேரு தா வராங்க பக்கத்து பக்கத்து சந்து
கட் பண்ணு கட் பண்ணிட்டு பண்ணு
அ